தோழி வணக் ஆ நல்லா இருக்கம்பா
ஆ இருக்கோ தோழி இன்னைக்கு எங்கேயோ வெளியே போகணுனு சொல்லியிருந்தீங்களே
ஆமாப்பா பர்ச்சேஸ் பண்ணனு கொஞ்சொ இந்தா எங்க மூத்தாருக்கு திரும்ப இது கல்யாண வருது அவருக்கு மச்சின மச்சினருக்கு அவருக்கு கல்யாண வருது சரி அதுக்காக பர்ச்சேஸ் போணும்னு நினைச்சு வந்தோ பச்சையாப்பாக்கு வந்திருக்கோ வேலூர்ல
உ
உ நல்லா இருக்குப்பா இங்கலா இல்ல நல்லாவே இருக்கு இல்ல ட்ரெஸ்சு மட்டு தா எடுக்க வந்திருக்கோ எல்லா எல்லாமே நல்ல இருக்கு இங்க குழந்தைங்களுக்கு நல்லா இருக்க வில வந்து வில எனக்கு ஓகே மாதிரிதா தெரியுது வில ஓகே ஓகேதா மத்தக்கட கம்பேர் பண்ணு போது இன்னொ இந்த த சென்னை சில்க்கன்னு ஒண்ணு இருக்குங்க வேலூர்ல
ஆ
ஒரு டாப் ஒண்ணுமே இல்ல சிம்பிளா இருக்கு ஜஸ்ட் ஒரு ஐநூறு ரூபா டாப்புனே வச்சுக்கோங்களே அது அஞ்சாயிர ரூபான்னு போட்டிருக்காங்க அது என்னத்துக்காக போட்டிருக்காங்க எனக்கு புரியல
எவ்ளோ
அஞ்சாயிர ரூபாய் ஐநூறு ரூபாயா டாப்பா அஞ்சாயிர ரூபானு போட்டிருக்காங்க ஆ அநியாயம்ப்பா ரொம்ப பாணியாம் பாத்துட்டே நா பாத்துட்டு ஏன்டா அந்த கடைக்கு போனமோனு ஆயிடுச்சு எங்களுக்கு அங்கே எடுக்கவே முடியாது ரொம்ப ஓவர் வேல பச்சையப்பல வந்து நம்மளே செலக்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கு போணமா சாரிங்கல்லா கீழேவே இருக்கு காட்டன் சாரீங்க வேணுமா த்ரீ ஹண்ட்ரட் ப்ரைஸ்லயே சூப்பரா இருக்கு சாரீங்க
மன்னாரு
நல்லாவே இருக்கு பர்கூர் கம்பேர் பண்ணு போது எனக்கு ரொம்ப சாட்டிஸ்பைட் ஆன விஷயோ வந்து இங்க பச்சையப்பா சில்க் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது அங்க
நல்லா கம்மியான உல முறையில வந்து எல்லாத்தையு விக்கிறாங்க
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அந்த அ பிரச்சனை இல்லன்னா சொல்ல முடியாது அதுலயு நிறைய நிறைய கேட்டகிரி சாரிங்களு இருக்கு நிறைய இருக்கு அதுல ஒரு ஐநூறு ரூபா புடவா
இருக்கிற முறையில இருக்கு
ஆமா இப்ப நீங்க பாக்ஸ் பீஸ் எடுக்கணு அப்டின்னா பாக்ஸ் பீஸ் அது தேடி நீங்க கூட எடுத்துக்கலா இல்ல நாங்க வெள போ உங்களுக்கு அத கூட செலக்ட் பண்ணிக்கலா என்னன்னா லா அந்த நிறைய ஸ்டாக் இருக்கு ர லாஸ்டா வச்சிருப்பாங்கங்களா லாஸ்டா மீந்து போய் வச்சிருப்பாங்கிங்க அதெல்லா போட்டுருவாங்க ஆனா அதுலயே வந்து நல்ல பீஸ் எல்லா கிடைக்கு அதுலயே வந்து அவுங்க என்ன என்ன ரிஜெக்டட் பீஸ்ன்னு நெனைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அதுலயே நல்லா இருக்கு சாரிங்கல்லா செவன் ஹண்ட்ரட் எல்லா டாப்பா இருக்கப்பா ஆ பரவாயில்ல நீங்க மூணா அஞ்சாயிர ரூபாய் நீங்க எடுத்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க மூணாயிர ரூபாய்க் கரெக்ட் பத்து புடவ எடுக்கலா முன்னூறுபான்னு சூப்பரா இருக்கு அழகா எடுத்துட்டு வரலா முன்னூறு ரூபான்னு ஆ காட்டன் சாரீ மிக்சட இருக்கு அ நார்மல் வீட்டுக்கு
வெச்சுருக்கீங்க எல்லாருக்கு புடவை எடுத்து குடுக்கணு அப்படின்ற முறை மாதிரி வெச்சுருக்கீங்களா
ஆமாப்பா இப்ப எங்க மாமியாராலு எங்கியு வெளியே போக முடியாது மாமனார் இல்ல நாங்க தா எல்லாமே செய்ணு ஆமா நாங்க தா ஸ் செய்ணு அதனால இப்ப எங்க நாத்தனார் நாத்தனார் வீட்டுக்காரு அவ்ங்ளுக்கு அவ்ங்க ஃபேம்லிக்கு அவ்ங்க பையனுக்கு கல்யாணோ ஆயிச்சி அவ்ங்ளுக்கு இப்ப லிஸ்ட் எடுத்தோனா எங்கேயோ போது கிட்டத்தட்ட சாரியே எங்கேயோ போது நூறு பொடவ கிட்டே போது ஐந்நூறு ரூபா எல்லா குடும்ப உறுப்பினர் பெண்களுக்கு சரி ஆண்கள் க்கு சரி எல்லாருக்குமே எடுக்கணு ஆம்மா இப்ப எங்க ஃபேம்லி வெரியு கொழந்த ஆ ஏன் பசங்க இருக்கானுங்க ரெண்டு பசங்க அவங்களுக்கு எடுக்கணு ஆ மூத்தார் பசங்க இருக்காங்க அவங்க ரெண்டுப் பேருக்கு எடுக்கணு எல்லாருக்குமே எடுக்கணு இப்ப லாஸ்ட் இவர் தா அதனாலதா இது பண்ணிட்டு இருக்கோம்பா
கடைசி கல்யாணோன்றனால எடுக்கணு அப்ப இன்னைக்குதா கெளம்ப போறீங்க போய் எடுக்கறதுக்கு
ஆமா ஜூன் இருவத்தஞ்சு தா இன்னோ எத்தன்நாள் இருக் குங்க இன்னு பதினஞ்சு நாள் இருக்கு இன்னு ரெண்டு வார இருக்கு அவ்ளோதா
அதுக்கு முன்னாடி எல்லாருக்கு எடுத்து பத்திரிக குடுக்குறதுக்கு பொண்ணுக்கு எடுத்தாச்சிங்களா பட்டு
ஆ எடுத்துட்டோம்பா அதுதா ஃபர்ஸ்ட்டு முடிச்சிட்டோ ஏனா லாஸ்ட் மினிட்ல இருக்க கூ டாது ஏனா அவுங்க ஸ் பிளவுஸ் கொஞ்ச கிராண்ட் க்கு வேணோன்னுமால கொஞ்ச முன்னாடி அ அதுனால அவ்ங்களுக்கு கொஞ்சோ எடுத்து குடுத்துட்டோ ஆ பொண்ணேதா வந் தாங்க பொண்ணு மாப்புள்ளல்லா ஒன்னா வந்தாங்க
ஒன்னா வந்து போயி பாத்து புடிச்ச மாதிரி எடுத் தின்டாங்க ஒரு நாளைக் கி முன்னாடி ரிசப்ஷன் பஃங்க்ஷன் அதுக்கு வந்து அவங்களே எடுத்து தந்துருவாங்களா இல்ல நீங்க தா எடுத்து குடுக்
ஆ நாங்க தா குடுக்கணும்ப்பா இப்ப ப பொண்ணுக்குன்னா அவங்ளே எடுத்துப்பாங்க மாப்பிளை காசு தரனான்னா கூட இவரு வேனான் டாரு நாங்களே எடுத்துக்குறோன்ற மாரி அதுக்கேத்த மாரி இவங்க மேட்சா போச்சு இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோ இப்ப மண்டபத்துக்கு காசுன்னா அவங்க ஷேர் பண்ணிக்குறோ பணத்துக்கு இதுக்கு சாப்பாடுக்கு ஷேர் பண்ணிக்கிறோ நைட் ரிசப்ஷனுக்கு எவ்ளோ ஆவுதோ அதுக்கு ஷேர் கலந்துதா பண்ணிக்கிறோ இதுல அதிகமா டவுரியோ அவங்களோட பணமு எங்களுக்கு வேண்டா பொண்ணு வந்து நல்லா வாழ்ந்தா சரி எங்களுக்
அவ்ளோதா வேணு பட்டு வந்து எப்டி காஞ்சிபுரம் பட்டு மாரி எடுப்பீங்களா இல்ல சாதாரணமா பட்டு ஷேரி எடுப்பீங்ளா
ஆ காஞ்சிபுரம் பட்டுதாம்பா
காஞ்சிபுரம் பட்டு என்ன கலர் எடுத்துட்டு வந்தீங்க தோழி
நாங்களா அவுங்களுக்கு லாவண்டர் ரொம்ப புடிச்சிச்சு கத்திரிப்பு கலர்ல லைட் எல்லோ பாடர் ரொம்ப அழகா இருந்துச்சு அது
ஆ ஆ
அலுகா ரொம்ப ரேர் கலர் அது
ம் ம்
அந்த கலர் கெடைக்கல லைட் எல்லோ பாடர்ல இந்த மாரி லேவண்டர் அவ்ளோ நல்லா இருந்துச்சு அது அவுங்களுக்கு அது புடிச்சிருந்தது ரொம்போ சரி நாங்களு எதவ் சொல்லல பட்டுதா ஆனா தாலி கட்டும் போது கூர பொடவன்னு ஒண்ணு வ
ஆமா அந்த செகப்பு வெள்ள கலர் சட்டையு போட்ட அந்த இதுதான
ஆ அதேதா அதேதா
ஆ அது வந்து நீங்க எடுத்து கொடுக்கனுமா அதையு அவுங்க எடுத்துருவாங்களா
நாங்க எடுத்து கொடுக்கணும்ப்பா கூறப்பொடவ வந்து நாங்க தா எடு
நீங்கதா எடுத்து குடுக்கணு அவுங்களுக்கு மா ப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி சட்ட அதெல்லா
மாப்பிளைக்கு பட்டு வேட்டி சட்ட எல்லா நாங்க தா இது கல்யாண செலவ பொறுத்த வரையு இந்த தாலி கட்டுறதுலருந்து தாலிய எடுக்கற வரையு எல்லாமே நாங்க தா தாலி நாங்கதா ஆமா மாப்பிள்ள வீட்ல த செய்ணு நாங்க தா தாலி குடுத்து கூட்டுட்டு வரணு நாங்க தா நக போடணு
ம்
ம் எங்க மாமியார் கொஞ்சோ அவங்களுக்கு சேத்து வெச்சிருந்தாங்க அஞ்சு சவர ரன்லா மட்டு நெக்லஸ்சு இது ஆரோ எடுத்துக்லாண்டாங்க அது எடு த்து வெச்சிருக்கோ ஆரோ அன்னிக்கி நைட்டுக்கு போட்டுருவோ நிச்சய தாம்புல நாங்க எடுக்கல டேரக்ட் டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவுங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு வன் டோ எங்க வீட்டுல விட்டு இப்ப நைட்ல வந்து நாங்க ரிசப்ஷன் வைக்கிறோ இல்லைங்களா
ஆமா ஆமா
ஃபங்ஷன்லா முடிச்சிட்டு பெரியவங்களா உக்காருவாங்க ஒரு லெவன் ஓ கிளாக் மேல ஒக்காந்து அந்த டைம்ல வந்து இந்த நக நாங்க போடுறோன்ற மாரி நாங்க ம் பேசுவோ
ஓ மறுநாள் காலையில வந்து தாலிகட்டு
ஆ மாறுநா மறுநாள் காலையில வந்து தாலிக்கட்டு அ பியூட்டி பியூ டியூஷன் கூடு அவுங்களே அரேஞ்ச் பண்ணுகிறேனாங்க
அ
எங்க மச்சன அது கூட நானே க காசு கட்டுத்தறன்ட்டு பாத்துட்டாரு ஆ பாத்துருக்கேங்க நல்லா பண்ணிரு க்காங்க ஆல்ரெடி எங்க மூத்தார் பொண்ணுக்கு ஏஜ் அடென்ட் பண்ணும் போது பண்ணி இருந்தாங்க நல்லா இருந்துச்சு மேக் அப் சேரி இங்கே தா
பசங்களுக்கு வந்து என்ன மாரி அ துணிகள் எடுக்கணோனு இது பண்ணியிருக்கீங்க
நைட்டு ஷெர்வாணி போர்றாங்க நேவி ப்ளூல எல்லா எடுத்திருக்காங்க எல்லா கோடுவர்ட் எல்லாமே கோடிங்கா எல்லாமே ட்ரெஸ் பண்றாங்க நாங் ஆ நாங்க நாங்க ஓர கொத்தியல்லா ஒரே மாரி எடுத்திருக்கோ
ஆ பட்டு தானா ஒர்க் சாரியா பட்டு சாரி பட்டு
பட்டு பட்டு நைட் இல்ல எங்க வீட்ல பட்டுதா அல்லோடு இந்த ஒர்க் சாரீல்லா வேணாணுவாங்க பட்டு சாரீ தா கட்ணு எங்க வீட்ல ஃபங்ஷன்னாவே நல்லா பட் ஆறாயிர ரூபால சூப்பரா இருந்துச்சுப்பா நாங்க போய் அந்த காஞ்சிபுரத்துல பாத்தோ சிக்ஸ் தௌசண்ட்லயே அவ்ளோ நல்லா இருந்துச்சு சிகஸ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட்ல சூப்பரா இருந்துச்சி
எல்லாத்துக்கு அந் இந்த சட்டைன்றது வந்து நல்லா ஒரு கிராண்டாவா இல்ல எப்போ நம்ம தைக்கிற மாரி அந்த மாரி தா இது பண்ணியிருக்கீங்ளா
இல்ல இல்ல இது கொஞ் டிஃப்ரெண்ட்டா வரு இது கொஞ் டிஃப்ரண்ட் வரு இல்ல பேக் ஒர்க் கொஞ்சோ குடுத்திருக்க லேஸ் ஒர்க் குடுத்துட்டு இது கொஞ் நல்லாருந்தது அந்த பட்டி ரெக்குலர் அந்த ஊர்ல வந்து இதுக்குன்னே இருக்குறாங்க எல்லாருமே
ஆளுங்க தைக்கிறதுக்கு ஆரி ஒர்க்குக்கு ஆ அந்த மாதிரி பெண் பிள்ளைங்களுக்கெல்லா வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்சா இல்ல
காலையில வந்து எல்லாருமே அந்த தாவணி மாடல்ல தாவணி மாடலு மத்தவங்களுக்குலா கொஞ்சோ இதுவா தா இருக்கு
என்னா நீங்க வந்து அதுக்கப்றோ எல்லா எடுத்துட்டீங்க இப்போதிக்கி
ஆ இப்போதைக்கு ஓரளவு பர்ச்சேஸ் எல்லா முடிஞ்சிச்சுப்பா இதுக்கு மேல வந்து தைக்கணு அ தெச்சி நா அ அது வர்றதுக்குள்ள என்ன ஆவ போதோ அதா தெர்ல
ம்
கரெக்டா சொதப்பாம டைட்டா புடிக்காம கரெக்டா தெச்சு வெச்சிட இதுல ஒரு பெரிய விஷய என்ன தெரியமா இதுல என்ன பெரிய விஷயன்னா பாத்து பாத்து எல்லாமே வாங்கிடுவோ
கண்டிப்பா
ஒரு அர்ஜென்ட்ல ஒரு சின்ன மைனர் மிஸ்டேக்ல வந்து அது கொஞ்சோ டிசப்பாயிண்ட்டட் ஆயிடு அதுனாலதா நாங்க இன்னைக்கே முடிச்சுட்டோன்னா ஒன் வீக் முன்னாடி வந்துச்சுன்னா என்னன்றது அட்ஜஸ்ட்
எல்லாத்தையு பாத்துருவீங்க கண்டிப்பா ஏன்னா அந்த நேரத்துல வந்து சொந்த பந்தங்கள் எல்லாரு வந்திருப்பாங்க இது பண்ணுவாங்க அவுங்கள பாக்கும் போது நம்மனால வந்து இது பாக்க முடியாது
அ அது ஒரு பக்க இருந்தாலு இந்த காலைல முகூர்த்தத்துக்கு வந்து தேவையான பொருட்கள் சொல்லுவாங்க பாருங்க ஐயரு ஒரு சில பொருள் கிடைக்கவே கிடைக்காது
அப்ப எப்டி வாங்கிட்டு வருவீங்க என்ன என்ன கேப்பாங்க
என்னால அந்த மொதல பந்த பந்த கால் நட்றதுக்கு தா அந்த குச்சி கேப்பாங்க ஆ அ அதனால மா இல கேப்பாங்க மா இல கட்டணு அதுல கட்டிட்டு மஞ்சள் அம்மி அம்மி இருக்கு இல்லைங்ளா ஒரு அம்மியா ரெண்டு அம்மிய அங்கதா வைக்கணு அந்த அஞ்சு விளக்கு ஏத்து வைக்கணு அ விளக்குங்க வந்து விள உ நடத்துவாங்க எங்க இதுல அந்த மாரி விளக்கு பூஜ ஒன்னு நடத்துவாங்க கொழந்தைங்க கிட்ட எல்லா குடுப்பாங்க கொழந்தங்க கிட்டதா அந்த விளக்கு குடுத்து உள்ள வெ ப்பாங்க அது அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டு இப்ப இதுதா கஷ்டமே நானு ஒரக்கு தி மட்டும் தா கொஞ்சோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோ பாக்கலா என்ன நல்ல மாறியா நடந்து முடிஞ்சு அவங்க வாழ்ற வாழ்க்கையில தா இருக்கு நம் எவ்ளோ கஷ்டப்பட்டு ரெண்டு பேர அழகா இணைச்சு வெக்கிறோ அ வாழணுன்ட்டு அழகா டைவர்ஸ் பண்ட்டு போயிடுறாங்கப்பா அதுதான் கவலையா போச்
சேரிங்க தோழி இன்னைக்கு நம்மளுடைய நேரம் வந்து முடிவடைந்து விட்டது மீண்டும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி நன்றி தோழி